அலோ
பேஸ்லாமா
அலோ மேடம்
ஆஹ் பேஸ்லாமா தோழன்
ஆஹ் பேசுங்க மேடம் கேக்குதா மேடம்
கேக்குது சார்
ஆஹ் சொல்லுங்க மேடம் என்ன மேடம் பண்றீங்க
ஆஹ் சார் நா வந்து
ஹ்ம்
வீட்டு வேலைகள்தா பாக்கறேன் தோழன் சாப்டாச்சா தோழன்
நைட்டு வேல லைங்களா மேடம் சாப்பாடு செஞ்சுட்டீங்ளா மேடம் உம்
இன்னிக்கு சாம்பார் தோழன்
சாம்பாரா மேடம் ஓகே ஓகே மேடம்
உங்க பிஷ்னஸ் பத்தி கொஞ்சம் சொல்றிங்ளா தோழன்
என்னா பிஷ்னஸ் மேடம் ஊதுவத்தி பிஷ்னஸு அப்டிங்ளா உம் ஒன்னுல்ல மேடம் ரா மெட்டீரியல்லாம் அவுங்ளே குத்துறுவாங்க மேடம்
சரி தோழன்
நாம மேனுபேக்ச்சரிங் பண்ணி செஞ்சு எத்துன்போய் திருப்பி அவுங்களுக்கே குடுக்குற மாரிதான் மேடம்
ஹ்ம் ஆஹ் சரிங்க தோழன் முன்னாடியே வந்து எடுத்துப்பாங்களா தோழன்
நோ இங்கந்து பக்கத்துலதா அவுங்ளேயே கூட வந்து எத்துப்பாங்க நம்மளாவு திரும்ப எத்துனு போய் பண்லாம்
ஆஹ் சரிங்க தோழன் அ நீங்க மிஷினரிஸ்லாம் நீங் க வாங்குனீங்லா அத எப்டி தயார் பண்ணுவிங்க தோழன் மிஷ் மிஷின்ஸ் வச்சு தயார் பண்ணுவிங்ளா தோழன் எப் எப்டி தயார் பண்ணுவீங்க தோழன்
ஆமா மேடம் மிஷின்ஸ்தா மேடம் மிஷின்
மிஷின் வக்க எவ்ளோ ஆகும் வாங்கனீங்ளா
ஆமா மேடம் மிஷின் இதுக்கோசம் தனியா வாங்கணோ மேடம்
ஆ எவ்ளோ ரூபா தோழன்
மிஷின் பாத் பாத்தீங்கன்னா மிஷின் வரோ மேடம்ஸ் எழுப் பதஞ்சாயரம் வருது மேடம் மிஷீனு செவன்ட்டிஃபைவ் தௌசன்
உங்களுக்கு இருக்குதா
ஆமா மேடம் கண்டிப்பா மேடம்
மொத்தம் எவ்ளோ ரூபா வருமானம் எடுப்பீங்க தோழன்
மன்த்லி இப்போதைக்கு ஒ ஃபைவ் மிஷின்ஸ் ரன் ஆகுது மேடம் அஞ்சு மிஷினு
சரிங்க தோழன்
அஞ்சு மிஷினுக்கு பாத்தீங்கன்னா மந்த்திலி ஒரு தேர்ட்டி தௌசண்ட் எடுக்கலாம் மேடம் முப்பதாயிரம் ரூபா
ம் ஆ ஆ அ இதுல நறைய ஏமாற்றுலா வேல எல்லாம் இருக்குன்னு சொல்லி இன்னிக்கு யூடியூப் சேனல்ல பாத்துருக்கேன் தோழா சொல்றாங்க மஷின் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா வாங்கி வச்சிருந்தா அத சரியான முறையில ஆஹ் வேல பாக்கறது இல்ல அப் எல்லாம் சொல்றாங்களே தோழர் அப்படி எல்லாம் உண்மையா
கண்டிப்பா மேடம் நம்ம மொபைல பாத்து எது ஒண்ணுமே கால வச்சீங்கன்னா கண்டிப்பா இது ஏமாற்றம் தான் மேடம்
சரி தோழர்
டிசிஷன் எத்து அதுக்கப்புறமா தான் மேடம் முடிவு பண்ண முடியும் மொபைல்ல பாத்தே நம்ம இப்படி பண்ணோ இவ்ளோ அமௌன்ட் போடுங்க நான் உங்களுக்கு மிஷின் இருக்குதே இவ்வளவு அமௌன்ட் போடுங்க எனக்கு அப்டினாங்கனா நம்ம காசு போட்டா அவ்ளோ தான் மேடம் நம்ம காசம் வராது அதுக்கப்புறம் நம்ம ஃபோனே எடுக்க மாட்டாங்க அவுங்க
ஆமா தோழர் இது மாதிரி எங்க ஊர்ல ஒருத்தங்க வந்து ஏமாந்த அனுபவம் எனக்கு இருக்கு தோழர் அதுதான் கேட்டு தெளிவா தெரிஞ்சு ளான செயல் யோசிக்கிறேன் தோழன் எனக்கு கூட இதே மாதிரி வீட்லயே சின்ன பிசினஸ் எதுவும் ஆரம்பிக்கலானு ஒரு ஐடியா இருக்கு தோழன்
ஆஹ் ஹ் ஹ்
கொஞ்சம் செய்வீங்களா தோழன்
அனுபவம் வேணும் மேடம் அனுபவம் இருந்தாதான் மேடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் செய்ய முடியும் இந்த பிஸினஸை பொறுத்து ஆமாம் மேடம்
ம் சரி தோழன்
நீங்க என்ன மேடம் ஓகே ஓகே மேடம்
வேற என்ன பிசினஸ் பண்றீங்க தோழன்
ஆஹ எதுவு இல்ல மேடம் இப்போதைக்கி இது ஒண்ணுதா மேடம்
ஆஹ் சரி தோழர்
சில்டரன்ல்லா எங்க மேடம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா
ஆஹ் பசங் இவுங்ளுக்கு இன்னிக்கு ஸ்கூல்லாம் ஓபன் பண்ணியாச்சு கெளம்பிட்டாங்க தோழர் மூணு நாளா ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க தோழா
பசங்கல்லாம் எத்தனாவது மேடம் இருக்காங்க
பாப்பா நைன்து தம்பி லெவந்து படிக்கிறா தோழர்
ஓகே ஓகே மேடம்
ம் சரி இப்ப நா மதிய சாப்பாடு உங்ளுக்கு
ம் மதியம் சாப்பாடு சாம்பார் சாதம் மேடம் மாமியார் தான் செஞ்சிருக்காங்க.
சரி தோழர்
ஆ ஒ ஒன் ஓ க்ளாக் அவ்ளோ தா ஆயிட்ச்சு மேடம் இதுக்கு மேல தா போய் சாப்புட்ணும்
இல்ல சாப்பாடல்ல சமைக்க விரைவிலே கத்துக்கோங்க தோழர் ஒரு அவசர தேவைக்கு உங்களுக்கு தேவை இருக்கும்
கண்டிப்பா மேடம் நம்முளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல மேடம் எங்க வீட்ல என்மோ கத்துக்கோ கத்துக்கோனு தா சொல்றாங்க மேடம் மம்மி நம்மதா மேடம் கத்துகர்தில்ல கத்துக்குனா ஒரு யூஸ் நல்லா இருக்கும் மேடம் நம்ளுக்கு உண்ம தா உம்
வேற எதுவ வீட்லயே பண்ற பிசினஸ் ஐடியா எதுவு உங்களுக்கு தெரியுமா தோழர்
இதுக்கு மேலதா மேடம் ஸ்டெப் எடுக்கணு ஒன்னொன்னா இப்பதா மேடம் ஆரம்பிச்சு ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆவுது இதுக்கு மேலதா அப்டே உ உன்னோரு பிசினஸ் போடலானு ஒரு ஐடியா இருக்கு மேடம்
ஆஹ் கற்பூர போட்லானு ஒரு ஐடியா இருக்கு மேடம் பாத்துட்ருக்க
ஆ ச
ஆஹ் ஆஹ்
வேலையாள் வச்சு வேல பாக்குறீங்களா தோழர்
மேடம்
வேலையாட்கள் வச்சு மிஷின் வந்து ரன் பண்றீங்களா
ஆமா மேடம் வேலையாட்கள் லேடீஸ் வராங்க மேடம் ஃபை மெம்பர்ஸ் வராங்க டெய்லி அவுங்கள வச் சு தா மேடம் ரன் பண்ணிட்ருக்கே
சரிங்க தோழர்
நீங் நீங்க எங்க மேடம் வீடலேதா இருக்கிங் ங்களா இல்ல இனிமேல் வெளிய போவீங்களா மேடம்
நா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாக்குறே தோழன் வீட்ல இருந்தே வேல பாக்குறே ஆ எனக்கு அத விட பெஸ்ட் பிளான் வந்து எதாது பிசினஸ் பண்ணும் மூன்ற ஒரு இது நோக்கம் இருப்பதுடன்
நோக்கம் ஓகே ஓகே மேடம்
ஏற்கனவே கேள்வி பட்டுருக்கே ஆனா எங்க ஊர்ல எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தங்க வந்து ஒரு மிஷின் வாங்கி இந்த மாதிரி சாம்பிராணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப் பாத்து வாங்கி ஏமாந்து போயிருக்காங்க தோழன்
கண்டிப்பா என்ன பண்வ ஆன் ஆன்லைன்ல பாத்து எதுவுமே பண்ணக்கூடாது மேடம் ஆன்லைன்ல பாத்து பண்ணாலே கண்டிப்பா ஏமாத்திருவாங்க மேடம் இப்ப நா பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்திலயே கம்பெனி நா வந்து ஒரு நாலு வருஷமா அங்க வேல செஞ்சே மேடம்
ஆ
ஆ நாலு வருஷோ அங்க வேல செஞ்சி அல்லாத்தையுமே கத்துகுனு அங்கருந்து நா வெளியே வந்து நா தனியா வச்சி நானா இது பண்ணே மேடம் நாந் நாலு வருஷோ போய் அங்க வேல ஸ் செய்லேனா இப் இப்போதைக்கு என்னால ரன் பண்ண அன் ஜோஸ் சுத்தமா ரன் பண்ண முஞ்சிக்காது மேடம்
ஆ ஆமாங்க தோழர் அனுபவந்தா முக்
அ அனுபவ ஆமா மேடம் அந்த அஞ்ச நாலு வருஷ நா போய் அங்க வேலை செஞ்சதுனால தா மேடம் என்னால ரன் பண்ண முடின்ச்சி கம்பெனி ம்
ஆமா எந்த பிசினஸ்ஸா இருந்தாலு முதல்ல அனுபவந்தா மு
அனுப கண்டிப்பா மேடம் ஆமா மேம் அனுபவ இல்லாத நம்மமு முதலீட்டு போட்டா வேஸ்ட்டு மேடம் புரோயஜனமே இல்ல காசுதா வேஸ்ட் ஆகு ம்
பாத்தீங்கன்னா அந்தக்கா குடும்பம் பாத்தீங்கன்னா கொஞ்சோ கஷ்டமான சூழ்நிலையில் உள்ள குடும்பந்தா அந்த அக்கா பாத்தீங்கன்னா மிஷின் வாங்கி ஏதாவது முன்னேறலாங்குற ஒரு ஐடியால ஐம்பதாயிரூவா குடுத்து வாங்கிட்டாங்க அந்த மிஷின வு பாத்தீங்கனா அது
போன்ல பாத்த கடையே வா
ஆ அதுக்கப்ற பாத்தீங்னா அந்த மிஷின் கொண்டு வந்து வச்சவங்க வந்து ஃபோனு எடுக்கல மூல போலு குடுக்கல ஃபங்ஷசன் அப்டி ஒரம்கட்டி ஒரு ரூம்ல கடக்கு தோழன் திருப்பி ரீ செல் பண்ணலனா கூட அவுங்களால முடியில தோழன்
ஆ மேடம் இது அறுப்பு மிஷினா மேடம் இல்ல சாம்பு ஆனியனு சாம்பார் நென்ச்சி ஓகே ஓக் அது மிஷினாவது பாத்தியாதுனா குத்துவது மேடம் ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ மேடம் ஹலோ மேடம் ஹலோ ஹலோ ஹலோ மேடம் பேசுங்க மேடம் என்னா மேடம் சைலன்டாவே இருக்கீங்க ஹலோ ஹலோ மேடம் ஹலோ மேடம்